வணக்கம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் எனக்கு நல்லா கேக்குது என்ன எங்க ஏரியால எல்லாம் நிறைய மழ பெஞ்சுதுங்க உங்க ஏரியால் மழைகள் பெய்ந்த பெயஞ்சுதான் நேர்த்து
ஐயோ அத ஏன் கேக்குறீங்க அப்படியே பயங்க எங்க ந நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நல்லா கிராமத்து சைடு மாதிரி நல்லா ஒரே பச்சை பசை யாரு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றப்பவே ஹ நல்லா இருக்கு ஆஹ்
டி சொல்றன்னா மழ வந்து கொஞ்சம் வீட்டுக்குைய மழை கிடையாது அந்த மழை வந்து ரொம்ப தழுக்கமா இருக்கும் அஹ ரொம்ப அழகா அந்த சூரியன் வந்து பக்கத்திலயே இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் மலையில வரும்போது அப்படி இருக்கும் போது அந்த மழை இப்பதுன்னா வச்சுக்கோங்களே சம் ட சில நேரத்துல வந்து மலைல மட்டுமே மழை வந்து ட்டு போயிட்டான் அப்படியே சுத்தி மலையில பெய்யும் ஊருக்குள்ள வந்து மழை வராது காடுகள்ல ஆஹ் காடுகள்லாம் மழை பெய்யும் ஏன்னா அந்த ஊர விட்டு தள்ளி எல்லாத்துக்குமே காடு இருக்கும் அஹ் சொந்தமா காடு வச்சிருப்பாங்க கால மால ப பக்கத்துல மழை கொஞ்சம் கீழேன்னு வச்சுக்கோங்களே அந்த மழையை பெயறனால காட்டுக்குெல்லாம் நல்லா மழை வந்துரும் ஊர்குல்ல வந்து மழையேவராது நாங்க என்ன பண்ணுவ மழை வரமாதிருச்சுனா பக்கத்து இரு இல்ல மழை அந்த மழை இறங்கும் போது ஒயிட் வெள்ள கலர்ல வரும் சரல்மாதிரி தெரியும் நமக்கு க்கு மலை இறங்கறது அப்டி ஒவ்வொரு மலைக்கும் போறது நல்லா தெரியும் தனித்தனியா நாங்க என்ன பண்ணுவோம் செரி மழை மழ எறங்கிடுச்சி இங்க வரப்போது அப்டின்னு சொல்ட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடுவம் வெளிய எதாது துணி காயும் பாத்திரம் இருக்க எல்லா எடுத்து உள்ள வச்சிட்டோம்னா ரெடியா வச்சிருந்தோம்னா ரெடியா வச்சிருந்தோம்னா மழைய வர் வராது அந்த காத்து அடித்துக்கத அப்படியே மழையோடயையும் மழ போயிடும்
கண்டிப்பா கண்டிப்பா இந்த இல்ல இல்ல நீங்க இப்போ கிராமத்துல இருக்கிறதுனால இந்த இந்த அனுவம் இருக்கும்ல்ல இந்த மழை வரப்போ முன்னாடி போயிட்டே இருப்பீங்க பின்னாடி மழையை வந்து
ஆஹ் இல்ல இல்ல எப்டின்னா மழை நான் சொன்னலேன் மலையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஓட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தம் கேக்கும் நங்க கூட என்ன சத்தம் இந்த தகரத்துல தண்ணிப்பட்ட எப்படி சத்தம் கேக்கும் ரொம்ப அந்த மாதிரி தூரத்துல இருந்து ஒரு பெரிய சத்தமா வந்தருக்கு நெறைய டைம் வந்திருக்கு ஏன்னா பெரிய மழை வரும்போது மலைய இருந்து தான் பஸ்ட் எப்புமே ம ல்ல வரும் எங்களுக்கு அப்டி பார்க்கும்போது அந்த மழை வ வர்றது வந்து நல்லாவே தெரியும் அப்டியே வெள்ளையா பொக மாரி வரும்
உம் பின்னாடி நீங்க முன்னாடி போக போக பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்
அது நா மழ வர்றத்துக்குள்ள துணி எடுத்துட்டு மேல போயிட்டு துணி எடுத்துட்டு வ அப்ப நெனச்ச அதுக்கெலம் மழை வந்துரும் வேகமா வந்துரும் தூரத்துல இருக்கிறமார் இருக்கும் சத்தோ இருக்க இருக்க ரொம்ப வேகமா கேட் உம் அப்டியே வந்துரும் மழ அந்த சத்தத்த வச்சு கூட நாங்க மழ வருது கண்டுபிடிச்சிருக்கும் மழய பாக்காமையே ஆஹ அந்த மாரி இப்ப கூட இன்னி கூட பாத்தீங்கன்னா மலையில ம வந்துச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு மழ இருந்த எங்க ஊருக்
மலயில மிளாந்துச்சு கண்டிப்பா ஓ மலை மேகத்துல ஓகே புரியுது புரியுது அந்த அது எப்டி பாருங்கள அந்த இடத்துல மழ பெய்றது இருந்தாலும் அது பாக்குறதுக்கே அழகா இருக்கும்ல்ல அந்த குளிர்ச்சி காற்று காற்று குளிர்ச்சியா இந்த சைடு வரும்ல மழை பெயரப்போ
ட்டோ நேத்து நைட்ல இருந்தா தான் சமையலு மழையில மழ பேஞ்ட்டே இருக்கு அதனால காத்து மட்டும் நல்லா ஜில்லுன்னு வந்துட்டு இருக்கு இப்ப இப்ப ந நம்ம இருக்கிற இடத்துல மழ பெஞ்சு காத்தடிச்சு எப்டி இருக்கும் நமக்கு ஜில்லுன்னு வரும் இல்லயா அந்த மாரி ஒரு கிளைமேட் இருக்கு
அதுவும் இல்லாம உங்களுக்கு கிராமத்துல இருக்கறனால ஆஹ் கிராமத்துல இருக்கறனால எந்த ஒரு ஒரு அஹ பிரச்சனையும் இருக்கு அது ஒரு வாகனமோ இல்ல வந்து அந்த கெட்ட காற்றோ எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ அந்த ஹீட்டு பாத் அப்டினா அந்த அளவுக்கு தெரியம் நல்ல உங்கள ஏரியாவ குளிர்ச்சியாவே வச்சிருக்கும் நா நெனக்
இல்ல இல்ல என்ன ஒண்ணுன்னா ஹீட் இருக்கு இப்ப வெயில் காலத்துல வந்து இப்ப ஒரு வாரமா தானே மழை பெஞ்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுலயே அப்டி பாத்தீங் நா அதுக்கு முன்னாடி பயங்கர வெயில் ஒண்ணுமே பண்ண முல என்ன பண்ணுவோனா மர வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் இருக்கும் மரம் இருக்கும் மரத் உக்காந்துக்குவாங்க என்ன ஒண்ணு இந்த நகரத்து சைடுன அபார்மெண்ட்ல இருந்தாலுமே செரி ஒரு வீட்டுல இருந்தாலுமே செரி வெளிய வந்தாலுமே அந்த ஒரு ஹீட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த மரம்ங்கிறது கொஞ்சம் கிடைக்காத ஒண்ணு அது மட்டும் டும் தா எனக்கு தெரிஞ்ச ஆஹ
பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல தான் இத நான் நீங்க சொல்ற மாரி நகர்புறத்துல நகர்ப்புறமா இருந்தாலும் அது ஒரு கிராமம் தான் நாங்களும் இருக்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய மரம் இருக்கும் எங்க வீட்டு சைடு லாம் எங்க வீட்ட சுத்தி நெறய மரங்கள் வச்சிருக்கோம் வீடவே நாங்க எப்பவுமே எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே வெயிலாவே இருந்தாலும் அவ்ளோ குளிர்ச்சியா இருக்கும் வீடே மாடியிலயும் ஒரு வீடு இருக்கிறனால என்ன ஆனா கீழ வந்து எப்பவுமே ரூம குளிர்ச்சியா வச்சிருக்கேன் நானும் இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா ஜன்னல்ல எலாம் வந்து வெயில் படாத மாரி எல்லாடலயுமே எதையாவது போட்டு ஸ்கிரீன் போட்டு மூடி விட்டுருவேன் வெளிச்சமே உள்ள வராத அளவுக்கு அப்போ அந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வந்து அப்டியே மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும் நீங்க அது அதுவும் கரெக்ட் தான் நான் நெனக்கிறேன் நீங்க நெனக்கிறீங்க
ம் அப்டியும் பண்ணலாம் ஆனா வந்து உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கிறது சிட்டி மாரியா இல்ல வந்து வில்லேஜ் மாரி சொல்றீங்களா
சிட்டிக்கு அவுட்டர் நாங்க அவுட்டர்லதா இருக்கோம் அது வந்து அத னால வந்து நாங்க வந்து எப்டின்னா ஊந்து ஒரு கிராமம் மாரிதா சொல்லுவேன் ஏனா எனி டைம் தண்ணி வந்துகுட்ருக்கு நறயா ஆனா வளர்ந்த சிட்டினே வளர்ந்த கிராம
ஆனா அதுக்கு ரொம்ப கொஞ்ச நல்லா இரு
ஆமா நெறைய கண்டிப்பா நெறைய இருந்த மாரி இருக்கு கண்டிப்பா எங்க ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா நெறைய வந் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ந்தமாரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வந்து நம்மளோட எங்க ங் பகுதிகள வந்து அதிகவே வந்து ஆக்கரமிச்சிருக்கு அதனால வந்து அதுர அதுல இருக்குற புகைகள் வந்து எங்களுக்கு அதிகமாவே வந்து தாக்கத்தை கொடுக்குதுன் சொல்லலா ஆனாலுமே பாார்த்தீங்கன்னா இந்த மாரி அஅ கிராமத்துருக்குற சந்தோஷ வந்து எங்கேயு இருக்காது ட்டிக ஊருக்கூரு வீட்ல வெளில கட்டுல போட்டுட்டு உட்காந்துட்டு வாயாடுவாங்க அங்கங்க ஒரு கட்டைய போட்டு அங்க உக்காந்து பசங்க வந்து உக்காந்து பேசுறது பண்றது கிராமம்னாலே அது ஒரு தனிஅழகுதாங்க என்ன சொல்றீங்க ஆனா தே கிராமத்துல வந்து நறய நறய செடிகள் ட்டுக்குறனால நாங்க ந்த அந்த அ நீங்க சொல்ற நகர்ப்புற வாழ்க்கைய வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறது இல்ல நீங்க சொன்ன மாரி அந்த நம் கா மரங்களே எங்கியும் பாக்குறது இல்ல அதா ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல நாங்க வந்து வீடா பண்ணது ந இந்த ஒரு படத்துல சூரி சொல்லுவானே நல்லா ஏரியா பாத்துக வீடு கட்டுங்க சொல்வ ஏரு சர் நல்ல ஏரியாவா பாத்து வீடு கட்டுங்கன தொன்னா ஏரியா பாத்து கட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஏரியும் விட்டு விடாமன எல்லத்தையு பிளாட் போட்டு வித்தரா
ஆமா அது ஒண்ணு இப்ப வந்து கிராமத்து சைடு ஆரம்மிச்ட்டாங்க எங்க முன்ன பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பின்னாடி ரொம்ப வஷ் த்தமா வந்து து ஒரு காடாவே இருந்துச்சு வயல் இல்ல எப்டினா சொல்றீங் நா வெறு ஒரு எதுமே பண்ண மட்டாங்க பிளாட் மாருதா அது சும்மாவே இருந்துச்சு கொஞ்ச புல்லு மொலச்சு அப்டே இருந்துச்சு அ எப்டின்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்லே இருக்கும் மெயின் ரோடுன அதுக்கு அப்டியே ஓ அத் பக்கத்லே இருந்துச்சு அந்த பெரிய ஒரு கிரவுண் மாரி இப்
இங்க கிரவுண்டு கிரவுண்ட தா வந்து அப்படி பண்றாங்க கில்லா நாங்க இருந்து நகர வா இப்ப இருக்குற நாங்க இருக்குற அந்த வ ந்த இந்த வில்லேஜ்லலாம் என்ன நடந்துருக்குன்னா அந்த இடத்துலல்லா நெறைய பச்சப்பசேர்னு வயல்கள் இருந்து அத வயல்கள இது பட்ணி சே வித்துட்டு அதுல வந்து பாத்தீங்கனா ஸ்கூல் கட்றாங்க வெவி தரய பிளாட் போட்டு வித்துறாங்க நகர்ப்புற சரி கிராமப்புறத்துல வந்து நீங்க காலியான இடத்துக்கே இப்டி சொல்றீங்க வயல்லயே வந்து அந்த அளவுக்கு
ஆனா ரொம்ப கஷ்டமா க்குல்ல அது விக்க விக் க்கிறவங்களுக் வந்து எப்டி விக்கிராங் த்தல எந்த மனசோட நம்ப பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ் இவ்ளோ ஆஹ் இது விவசாய பண்டுந்த எடத்துல இப்ப வந்து இவ்ளோ ஒரு பில்டிங் கட்டிடாங்களேன்ட்டு ஒர் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு
கஷ்டமா இருக்கு ஆனா வந்து என்ன கஷ்டமா இருக்கு அவுங்க என்ன நெனக்கிறாங்க அ அ அவுங்குள் தேவ காசு அவுங்க அதல்லா வந்து பெருசா நெனக்கல விவசாயத்த வந்து யாரு பெஸ்சா நெனக்கமேயிந்தா வராமையே இருந்து போது காசு காசு காசு வராதம்ப எல்லாருமே இது பண்றாங்க அதனால வந்து விவசாய த வுந்து ஒரு பெருசாவே மதிக்கறுதுள்ள விவசாயத்த மதிக்கிறவங்க வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு வரறவங்க அத மதிச்சிட்டுரு அத வந்து இன்னுமே பண்ணிட்டு இருப்பாங்க நம்ப நறய எடத்துல வந்து நல்லர கிராமப்புறத்துல வந்து விவசாயத்த பார்க்கறதையே வந்து அபூர்வமாதா இருக்குன்னு நா சொல்லுவே நறய பேரு அந்த விவசாய பண்ண
த்தீங்கன்னா வயல்லாம் யாருமே வித்தது இல்ல ஏன்னா ஒருத்தங்க ஒரு உன் கஷ்டப்பட்டு ஒழைச்சவங்களுக்கு தானே தெரியும் அதோட அருமை மேம் அதனால வந்து அவங்களால முடியலனாலும் அந்த குத்தகைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப் ஒனேவெளி ஊருக்கு போயிருக்காங்க அப்டின்னு சொன்னாலுமே குத் குத்தகைன்னனு சொல்லிட்டு வருசத்துக்கு அந்த மாதிரி வருசம்-வருசம் குத்தகை விட்டுறாங்க இப்ப எங்க மாம எல்லாம் கூட அப்டிதான் விட்டுருக்காங்க ஹா ஆமா அத வந்து அவுங்களுக்கும் லாபம் இவுங்களுக்கும் கொஞ்சம லாபம் இல்லயா பாக்குறவன் லாபம் கெடைக்கு காணு வச்சிருக்கவங்களுக்கு லாப அவுங்களுக்கு கின்ன என்ன அவுங்களுக்கு என்னன்னா நம்ம காதையும் பாத்த மாதிரிய ஆச்சு கொஞ்ச லாபமம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்டின்னு நனைப்பாங்க அது விவசாயம் பண்றவங்களு க்கு இன்னமும் இத வச்சு அவுங்க சம்பாிச்சு கூட இன்னும் கொஞ்ச நிலம் வாங்கி லாம் அவுங்களா முடிஞ்சளவு அந்த மாரி சும்மா யாருமே எனக்கு தெரிஞ்சு காடை வந்து சும்மா போட்ருக்க மாட்டாங்க யாராவது ஏதாவது பண்ணட்டும் எது கா ஆகட்டும் அப்டின்ட்டுதான் ஏனா அந்த விவசாயங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த காட்டோட அருமை என்ன ஆகுன்னு அந்த மாரில்லாம் பண்ணிருக்காங்க பிளான் போடுறதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் யாரும் யாருக்கும் மனசு இல்ல எங்க ஊர்லயும் யாரும் போட்டத இல்ல எம்டி கிரவுண்ட் வேணா பிளாட் போட்டு வித்துருக்காங்க
உம்-உம்-உம் ப்பா நீங்க சொல்றது நிதர்சனமான உண்ம தான் அவுங்க வந்து அந்த விவசாயத்து மேல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பற்று வச்சிருப்பாங்க நம்ம ஏன்னா அது ஒரு அத வந்து அவுங்க வீட்டு பிள்ளையாவே பா்த்திருப்பாங்க அந்த வயல்வெளிய கரெக்டுங்களா ஏனா வந்து அந்த வீட அந்த அவுங்க அந்த வீட்டுக்கு சோறு போட்டதே வந்து அந்த வயல்வெளியா தான் இருக்கும் அந்த வயல் சோறு போட்ட கடவுல வந்து யாருமே வந்து அவ்ளவு சீக்கிரத்துல வந்து தூக்கிப் போட்ர மாட்டாங்க அதனாலயே வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அந்த எடத்த வந்து வித்துட்டா நாளைக்கு அந்த இடத்த பாக்குறப்பல்லா நம்ம இங்க இவ்ளவு தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒழச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன் கொடுத்திருக்கு இந்த காடு வந்து நம்மளுக்கு அவ்ளவு பயன் கொடுத்திருக்கு நெல் குடுத்துருக்கு காய்கறி குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நெனைக்கிறப்போ வந்து அவுங்க மனசு கொஞ்ச கொஞ்சமா வலிச்சு-வலிச்சு நம்ம இடம் போயிடுச்சே-போயிடுச்சுன்னு கஷ்டமா தான் இருக்குமே தவிர அதனால வந்து அந்த மாதிரி சில பேர் கொடுக்க மாட்டாங்க ஆனா கொஞ்ச இந்த ஓவரா ஆட்டம் போடுறவங்கயெல்லா என்ன பண்ணுவாங்க ஏ போங்கடா வித்துட்டு போவான்னு சொல்லிட்டு வித்துட்டு அவுங்க எனக்கு என்னன்னட்டு போவாங்க அந்த இடத்த பாத்தா கூட ஏ இதெல்லாம் நாங்கங்க வாங்குன எடோ நாங்க வாங்கின இடம் ஹ எங்களோட இடம் சாரி நாங்க எங்களோட இடம் தான் நாங்க வித்த இடம்-வித்த இடம் அப்டின்னு சொல்லி அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க பெருமையா பிரித்திப்பாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஊர்ல நாங்க வாங்கின வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த கிளவி சொல்லிக்க காட்டும் ஹா இது எங்க இடம் தான் நீங்க வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்கன்னு அந்த எடத்த திருப்பி குடுப்பாங்களான்னு இப்ப வரைக்கும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுக்கறவங்கதான் அதிகமா இருக்காங்க எங்களுக்கு அந்த வீட குடுத்துந்தங்க ஊரு உங்க வீட ஊரை தேடி போயிட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்த வந்து எங்களுக்கு குடுத்துட்டு போவீங்களா அப்டின்ற மாரி அவுங்க வந்து இன்னுமே எதிர்பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நறைய பேர்ருக்காங்க கா காசுக்காக வீத்துட்டு காசுக்காக வீத் ட்டு கடைசியில வந்து நம்ம பெற முடியாம போயிடுச்சு திருப்பி நம்ம இப்ப க காசு இருக்கு நம்ம இப்ப திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு ஏக்கம் வந்து அவுங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாம்
ஓகே சிஸ்டர் கொஞ்சோ ஒர்க் இருக்கு நா போய் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம்
ஹா செரிப்பா
ஓகே சிஸ்டர்